ஹலோ கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சிஸ்டர்
என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
சாப்ட்டாச்சு சிஸ்டர் நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டேங் சிஸ்டர்
ம் ம்
அப்புறோங் சிஸ்டர் நீங்க ஸ்கூல்லாம் படிச்சிருப்பீங்ள போயிருப்பீங்ள உங்க அனுபவம் சொல்லுங்க ஏதாவ்து மறக்க முடியாத அனுபவோ
ம் ம் ஸ்கூல் லைஃப்லா எப்டின்னா நாங்க வந்து குயாடு பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேர் சேந்துதா படிச்சோ அப்பல்லா வந்து எப்டின்னா நாங்க ஒண்ணுமே தெரியாது நம்ம லைஃப்னா என்னனே தெரியாது ஃபேமிலினா என்னன் தெரியாது கன்ஸீவ்னா என்னன்னே தெரியாது யாது ஸ்கூலுக்கு போறோ அவிங்க ரெண்டு பேர் ஸ்நாக்ஸ் கொண்ட்டு வராங்ளா நம்ம கொண்ட்டு வரோமா எல்லா ஷேர் பண்ணி சாப்பிறமா அந்த மாரிதா ஓடிட்டு இருந்தது அப்புறொ என்ன ட்டோனா கொஞ்சொ நல்லா ஒரு க்ளோஸ் ஆக ஆக அந்த பிள்ளைங்கள விட்டுட்டு நாபோ சண்டல்லா வருள்ள சின்ன சின்னசின்ன விஷயத்துக்கு அந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்ட வரம்போதெல்லா நாங்க என்ன பண்ணோனா ஆ இனிமே நீ என் கூட பேசாத நீ எனக்கு வந்து து எனக்கு அது பண்ணில நீ எனக்கு எரேசர் தரல இல்ல வந்து ஆன்சர் பேப்பரு தரல இல்ல அந்த மாரி
ஆ எக்ஸாம்ல எல்லா பிட் அடிச்சிருக்கீங்ளா
ஆ பண்ணிருக்கேங்க எப்டின்னா பிட்டுனா கொஸ்டின் பேப்பர் சேஞ்சு பண்றது ஆன்சர் பேப்பர் சேஞ்சு பண்றது அப்றோ அது நறயா இது பண்ணிருக்கேங்க எவ்ள
சேரி சேரிங்க
அங்க எத்தனதா வாங்கி பாத்துக்க அவ்ளதா நா தனியா பண்ணள்ளா மாட்ட
நா ஒரு டைம்மு எழுதிட்ருந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கேட்டாங்கன் சொல்லிட்டு அந்த எழுதின பேப்பர் குடுத்தங்க டைம் ஆயிச் னு சொல்லிட்டு அவிங்க சேத்தி கட்டி வெச்சு குடுத்துட்டாங்க
அச்செச்சோ ஆன்சஸ் அந்த இப்ப எழுதுன பேப்பருமா
ஆ நார்மலா நா எழுதிருப்பன்லங்க ஆன்சர் சீட்டு கிட்டத்தட்ட எ ஃப்ரெண்டோட அ கையொழு து என்னது கிட்டதட்ட கண்டுபிடிக்க முடியாது ஒரு சில இத வெச்சுதா கண்டுபிடிக்க முடியு அந் அவிங்க என்ன பண்ணிட்டாங்க வெச்சு கட்டி குடுத்துட்டாங்க
அ ம் இப்ப உங்களுக்கு மார்க் கம்மியா இருக்குமே
நல்ல வேல ஃபெயில் ஆகல
உங்களுக்கு மார்க் ரொம்ப கம்மியா இருந்துருக்குமே
ஆ தோசோ அப்ரோ அடுத்த டைமு நா வெச்சு கட்டி குடுத்துட்ட
சேர் சேரி
நீங்க இந்த மாரி பண்ணிருக்கீங்ளா
அனா அதெல்லா வந்து ஒரு இது இல்ல
ஆ அப்டியே திருலிங்கா இருக்கு பயமா இருக்கு
ஆ அப்போ அந்த ஸ்கூல் படிக்கற டீச்சர்ஸ் ஆ வந்து ஒரு நேம் வச்சுக்கிட்டு கூப்பட்றது
ஆமா
நா குறும்பு அப்டினா ஆ அப்ப இருக்க லைஃப் வந்து இப்ப கேட்டம்னா
புரிலைங்க
நம்ம இந்த மாரி ஒரு நா ஒரு ஜாலியா இருந்தோ இந்த மாரிலா இருந்தோ சொல்ல போனா இப்ப நெனச்சு பாத்தா சிரிப்பா இருக்கு இப்டியெல்லா நம்ம இருந்துருக்கோ பாரு பேக்கு மாரி அப்டின்னு யோசிக்கறோ இதுவே அ அப்ப இருக்கும்போது எப்டின்னா ஒரு மாரி எப்படா முடிப்போ எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த கிளாஸே பிடிக்கல அடுத்த கிளாஸ் எப்படோ அப்டின்னு ஒரு மாரி இருந்துச்சு ஆனா இப்ப யோசிச்சு பாத்தா ச்சே நம்மளா எப்புடி இருந்தோ பாரு நம்ம அந்த லைப்ப நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோ அப்டிங்கற மாரி ஃபீலிங்காவு இருக்கு ஒரு பக்கோ பிளஸ் நம்ம நடந்துக்கறத நெனச்சிட்டு சிரிப்பா இருக்குப்பார் நம்ம இப்டியெல்லா இருந்துருக்கோ பாரே அப்டிங்கற மாரி
ஆமாங் அதுவு ஒன்னு நல்லா கவுனிச்சிருக்கிங்ளா உங்களுக்கு கல்யாணோ ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கோ என்னன்னா நம்பளுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ப ஒரு மாரி கேரக்டரா இருந்துருப்போ கல்யாணத்துக்கு அப் அப்புறோ ஒண்ணு கொழந்த பொறந்ததுக்கு அப்றோ கொஞ்சோ நம்ப கேரக்டரே மாரிருக்கு உக்காந்து யோச்சா இது நம்பளா இது இப்டி மாரிருக் ட்டோமா அப்டின்ட்ருக்கு இந்த மாரி உங்களுக்கு ஃபீல் வந்துருக்
ம் ம் இருக்குங்க இருக்குங்க எனக்குமே எப்டின்னா நா ஸ்கூல் படிக்கும்போது ஒ ரு மாரி ஒரு கேச்சல இருந்த நா தா எல்லா அப்டிங்கற மாரி அப்றோ காலேஜ் போகும்போது எப்டின்னா ஃப்ரெண்டு எனக்கு வந்து ஃப்ரெண்டு தா முக்கியோ வேற யாரு முக்கியோ இல்ல அந்த மாரி மாறிட்ட அப்றோ காலேஜ் செம் முடி ச்சதுக்கு அப்றோ என்ன பண்ட்டனா கல்யாணோ ஆயிருச்சு கல்யாணோ ஆகும் போது எனக்கு என் ஹஸ்பண்ட் தா முக்கியோ அவுர் தா எல்லா அப்டின்டு பேஸ்டு ஒவ்வொன்னா அவுங்களுக்கு பாத்து பாத்து செஞ்சிட்டுந்த அப்பறோ என்னன்னா ஒரு பேபி பொறந்தாங்க பேபி பொறந்தது கொழந்தைக்கு என்னா பண்ணனு ஏது பண்ணனு அது ஹெல்த் எப்டி பா ம் அப்டி யோசிக்க ஆரம்பிச்சுட்ட சொல்லப்போனா நா வந்து நானா வே இல்ல ஒவ்வொய் நா ஸ்கூல் படிக்கும்போது மட்டுந் தா நானா இருந்தே அதுக்க ப்றோ டோட்டலா நா யு அந்த ஆ அப்டியே நா சேஞ்ச் ஆய் ட்ட சொல்ல போனா எப்டி நா சேஞ்ச் ஆனன் எனக்கே தெரில காலப்போக்குல நானே மாறிட்டேன் சொல்லுவாங்கள அந்த மாரி
அதாங்க ம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாரி மாறிர்றோ நம்ப
ம்
நாலா பாத்தீங்ன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க அம்மாட்ட கேப்ப எங்க அம்மா வந்து எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது வேற ஊரு எங்க அம்மா பொறந்தது வந்து வே அங்கிருந்து இங்கிருந்து இப்ப எங்க வீட்ல இந்து அவிங்க ஊருக்கு போனோன்னா ஒரு ஹாஃப் டே ஆயிருங்க நா கேப்பே அ ஆஃப்டே க்கு மே அ காலைல கிளம்புறோன்னா சாந்ரோ இல்லன்னா ஒரு அ ஹாஃப் டேக் மேல ஆயிரு நா கேப்ப எப்டிம்மா அவ்ளோ தூரத்துல இருந்து கல்யாணோ பண்ணிட்டு வந்த உங்க அப்பா அம்மா விட்டு எப்டிம்மா வந்து இருக்கற அப்டின்னு நா கேப்ப எங்க அம்மா கிட்ட ஒனக்கு கஷ்டமா இல்லையா உங்கப் ப்பா அம்மாவப் பாக்கணுன் தோண்லயா சின்ன வயசுலந்து உங்க அப்பா அம்மா கூட தா வளந்த அப்ற எப்டி திடீர்னு ஒ ஒருத்திங்ள விட்டுட்டு நீ எப்டி வர ஒனக்கு கஷ் டமால்லையா அழுகாச்சி வரலைய்யா அப்டின்ல்லா நா கே ட்ருக்கங்க எங்க அம்மா சொல்லம் போதுலா நாலா அப்டி பண்ண மாட்ட நாலா உ கூடயே இருந்துக்குவப்பா அப்டின் தா சொல்லிட்ருந்த
ப்ப எப்டி
பக்கத்து ஊரு இருந்தாலு இல்ல ஒரே ஊர் இருந்தாலு நம்ம வீட்ட விட்டுட்டு போய் உன்னரு வீட்ல புதுசா அங்க பழக்க வழக்கோ வேற மார்ருக்கு பேச்சு வேற மார்ருக்கு நம்ம வீட்ல வேற மார்ருக்கு நம்ம வீ ட்டு நம்ம தா ஃபர்ஸ்ட்டு சாப்பட்றதுக்கு இதுக்கு எல்லாமே ந ம்ளுக்கு தா ஃபர்ஸ்ட்டு அப்பறோம் நம்ளுக்கு குடுப்பாங்க அங்க போயிட்டு எல்லாரு சாப்ட்டது நம்மதா நம்ம சமை வீட்ல எங்க வீட்ல எங்க அம்மா வீட்ல நா சமைச்சதே இல்ல இங்க வந்து சமைக்க பழகி எல்லாம் பழகி நான் கேப்பே எப்படிமா அங்கிருந்து வந்த உனக்கு கஷ்டமாவே இல்லையா உங்க அப்பா அமா வுட்டுட்டு வந்துட்ட அப்படின்லா கேப்ப
நா அழுதுருக்கே இதுக்காக நாலா வுட்டுட்டு போமாட்டே உங்கூடயே இருப்பே அப்டின்லா சொல்லி அழுதுருக்கே அப்பறோ எங்க அம்மாக்கு அந்த கைல இந்த மார்லா கொஞ்ச தோல் லைட்டா சுருங்கு இல்லைங்க அப்பலா பாத்துட்டு அம்மா அப்டின்ட்டு ஓ சொல்லி அழுகுவ மா இப்புடி ஒனக்கு சுரு தோல்லா சுருங்குது வயசாயிடுச்சுன் சொல்லி அழுவே எங்கம்மா சொல்லுவாங்க அப்பறோ வயசு ஆகாதா ஒனக்கு வயசு என்ன அப்டின்னு எங்க அம்மா கேப்பாங்க அதுக்கலா உக்காந்து ஃபீல் பண்ணி அழுதுருக்கே ரெண்டு நாளு
ம் நாளைக்கு நம்ம கொழந்த உக்காந்து அழுவாங்க அதுவும்ந்த நீ எப்படியோ போ ந ந நா ஏ லைப்
உங்களுக்கு அது மாரி புரியலைங்க
ஆனா இப்ப நம்ம காலத்துலந்து நம்ம அப்படி இருந்தோ இப்ப இருக்க போர்ற ஜென்ரேஷன்லா அவங்க எப்படி இருக்க போறாங்கன்னே சொல்ல முடியல
ஆமாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த நீங்க டூ கே கிட்டு நாங்க நா வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தாங்க பெறந்தே நீங்க டூ கே கிட்டும்பாங்க ஆனா நைன்டிஸ் அனுப்பவச்ச விளையாட்டு அந்த ஒரு சில இதுல்லா நாங்களு அனுபவிச்சிருக்கோ அதெல்லா சொன்னா கத்துக்க மாட்டாங்க இந்த மாரி உங்களுக்கு நடந்திருக்கா
இருக்குங்க இட்ருக்குங்க
ஹலோ
ஆ அது வந்து டூ கே கிட்ஸ்ன்னா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு அவங்கள ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு அப்பறந்தா வந்து எல்லாமே அழிஞ்சதுன்னு நெனைக்கிறே நா சொல்ல போனா
ஆமாங்க
ஆ ஏனா நா
இப்ப ஜென்சி ஜென்சி ஆல்வா
ம் அது சொ
புரியலைங்க
குருச்சு ஆனா அதோட பேர் எல்லா வந்து பேர் மட்டுந்தா மறந்துச்சி மத்தபடி அந்த டேஸ்ட்டு அந்த அது எப்படி இருக்கு என்ன சேஃப்ல இருக்கு அது என்ன கலர்ல இருக்கு அதெல்லா நாபக இருக்கு அது அப்பற இந்த கேரளா அப்பளோ அ சொல்லிட்டு உன வாயால வச்சு அப்படியே கரைஞ்சடுமே ஒரு கார்கல்லாதா பேப்பர் இருக்கு பேப்பர்தா அது நா பேப்பர் சப்ளை பா அப்படின்னு சொல்லிட்டு போ
பஞ்சு மிட்டாயா
ஆனா பஞ்சு மிட்டாய் கெடையாது ஆ அப்ப பே அப்ப மாரியே இருக்கு ஆனா சோன் பப்டி கெடையாதுங்க சோன் பப்டியு கெடையாது பஞ்சுமிட்டாயு கெடையாது அது வந்து எப்படின்னா பேப்பர் மாரி இருக்கும் நார் பேப்பர் எப்டி ரவுண்டா கட் பண்ண எப்டி இருக்கு அந்த மாரி இருக்கு ஆனா வாயில வச்சு கரைஞ்சிரு அவ்வளவு தின்னா ஒல்லி குத்தியா இருக்கு பேக்கல ரவுண்டா நல்லாருக்கு ஆ அது எப்படின்னா அது நியாபகம்லா இருக்கு ஆனா பேரெல்லா மறந்துருச்சு காலம் போகுதுல இப்ப ரொம்ப வருஷ ஆயிடுச்சுல்ல அதெல்லா
ஆமாங்க அப்பற இன்னொன்னு உங்களுக்கு இது நடந்திருக்குங்களா ஆ எழந்த வடை எழந்த ஜாம்மு எழந்த பொடி
ம்
அப்பறம் மிட்டாயி அந்த சூட மிட்டாயி மங்கனா பட்டன் மிட்டாயின்னு சொல்லுவாங்க
அப்பற கலர் கலரா அந்த ஆப்பிள் சி இந்த இது ஆரஞ்சு ஆ இப் பதாங்க அப்ப ஆசை சாக்லேட்டு அதுக்கப்புறோ நெறைய சாக்லேட்டுல்லா அப்ப இருந்துச்சுங்க
ஏ அப்ப ஆசை சாக் லெட்டு வந்ததுக்கு அப்புறந் தா அந்த ஒரு பாட்டு வந்ததுங்க ஆசை ஆசை ஏதோ ஒரு மாரி ஒரு பாட்டு வருமே ஏதோ விஜய் நடிச்ச படோந் தா ஏதோ ஆசைன்னு சொல்ட்டு ஏதோ ஒரு பாட்டு வரு ஆசை சாக்லேட்டு வெச்சுட்டுதா அந்த பாட்டே எடுத்தாங்கன்னு சொன்னாங்க எனக்கு சரிய ஞாபகம் இல்ல அது ரொம்ப பழைய படமா அதனால எனக்கு ஞாபக வல்ல
க்கு தெரியலைங்ளா
ம்
ஓ செரி செரிங்க இப்பதா ஸ்நாக்ஸ்ன்னா அது இதுங்கறாங்க அப்போ ஸ்நாக்ஸ்னாவே கல்ல மிட்டாயி இந்த மாரிதா சாக்லேட்டு பிஸ்கெட் இப்பதா பீஸா பர்கருன்னு இப்பதா ஒரு அளவு தெரியுது அப்பயெல்லா அந்த அளவுக்கு அதிக என்னங்க
அந்தளவுக்கு கெமிக்கள் இருக்காது
புரியலிங்க ஆ சொல்லுங்க
கொஞ்ச நல்ல ஹெல்த்தியானது வீட்லயே வாங்கி குடுப்பாங்க சாப்புடுங்க அப்டின்னு இப்ப இருக்கிற காலகட்டம் அப்புடியோ ஆப்
ஆமா இல்லா வீட்லயே செஞ்சு குடுப்பாங்க ஆமா வீட்லயே முறுக்கு இந்த மாரில்லா செஞ்சு குடுப்பாங்க இப்பதா அப்ப போண்டா அந்த நார்மல் போண்டா இந்த முறுக்கு இந்த மாரிலா செய்வாங்க இப்பதா எல்லா கடையில கடையில கடையில உங்குளுக்கு ஆ இப்போ இது தோணுது என்னது இப்ப வயசுகுது இல்லைங்க அது ஏத்துக்கவே முடியாது ஐய்யோ இவ்ளோ வயசு ஆயிடுச்சா அப்டின்னு எனக்கு இப்பதா இப்புடி இருந்த மாரி இருந்துச் போனோ ஏத்துக்க முடியல இப்ப வரைக்கு உங்குளுக்கு அந்த மாரி நடந்திருக்கா
ம் இருக்குங்க அது அப்டிதா சொல்ல போனா ஐய்யோ நமக்கா இவ்ளோ வயசு ஆயிருச்சி சொல்ல போனா இப் மின்ன எல்லா வந்து வயசு சின்னதா இருந்தாலுமே வயசு அதிகமா சொல்றது ஆனா இப்ப வயசு அதிகமா இருந்தாலு இப்ப கம்மியா சொல்ட்டுருக்கே எனுக்கு வயசு இவ்ளோ தா அப்டின்
ஆ